ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா டின்னர்ரு முடிஞ்சுதா
ஆ சாப்ட்டே சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு
வீட்டில எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ நல்லா இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேசிருக்கோமா
ஆ ஆமா பேசிருக்கோ
ஓ சரிங்க சிஸ்டர்
ம் அப்புறோ என்ன டின்னர் சாப்ட்டீங்க
ஆம் நா தோச சாப்ட்டே நீங்க
நானு தோச தா
ஓகே எந்த ஊரு
எ ஆ பாண்டி தா
ஆ நீங்க தானா
ம் ஆமா
ஏங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் புரில நா இப்போ இத கேட்கலாமா இல்லையானு தெரில
இதுல இல்ல அந் ஆ
இத பத்தியா
ஆ ஆமா இதுல இத பத்தி பேச கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா ஹலோ
ஆம் சரி சரி சொல்லுங்க என்ன என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து இதோ இப்பதா என் பையன தூங்க வச்சுட்டு இருக்கே
தூங்கலயா இன்னு
ஆ ஹா இன்னு தூங்கல அவன்
எங் எங்க ஒரவத்தி பொண்ணு வேற
ஓ
அ இந்த புள்ள இன்னு தூங்கல பேசாத வேல செய்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கூ ட்டு போயிட்டாங்க ஆ நா வரமாட்டே நா அப்பதா போவேன்ட்டு வந்து பக்கத்துல படுத்து
பரவா இல்ல
சேட்ட எப்டி தா சமாளிக்கிறீங்களோ நீங்க
பழகிருச்சு
பழகிடுச்சு
ம்
அ நா வந்து யோசிப்பே இந்த மம்மிஸ் மட்டு எப்டி கொழந்தைகளெல்லா சமாளிக்கிறாங்க அவங்க கொழந்த ம் இவ் கூடயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியுதா என்னன்ட்டு
ஆ ஆமா அது நீங்க மம்மி ஆகு ம் போது அது ரியலைஸ் அது ஃபீல் பண்ணுவீங்க
ம் ஓ ஓகே ஓகே
வேற வழி இல்ல அதெல்லா கடந்துதா நம்ம வரணு அப்றோ சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க இதுக்கு முன்னாடி எதாவது வேல செஞ்சிருக்கீங்களா நீங்க படிச்சுட்டு அப்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க
ஆ ஆமா அ டீச்சிங் இதுல இருந்தே அப்றோ அதுமே குவிட் பண்ட்டே ஆ எனக்கு செட் டாகல அப்டின் சொல்லிட்டு
ஆ ஓகே ஓகே அது கொஞ்சோ கஷ் டங்க ரொம்ப டீச்சிங் ஃபீல்டுதாங்க இருக்கிறதுல கஷ்டோ ப்பா
ஆ ஆ வேற வழி இல்ல அப்டிங்கற நா யேன் பையனுக்காக ஆக்சுவலா ஜாயின் பண்ணே
ம்
ம் ஆனா எனக்கு அவனயு கவனிக்க முடியல அங்க போயிட்டு அப்ப நா டியூசனு வேற எடுத்துட்ருந்தே வீட்ல ஈவினிங்கு ஸ்கூல் போய்ட்டு வந்து ஈவி்னிங் டியூஷன்லயு எனக்கு கத்த முட்ல பசங்க கிட்ட
ம் ம்
அது கத்தி கத்தி ஒரு மாதிரி ஆயிட்டே நானு பி பி எல்லா ஏறி இனி மே எதுமே வேணா அப்டின்ட்டு டியூஷனு நிறுத்திட்டே அப்றோ
ம்
அதுக்கப்புறந்தா கொஞ்ச பீஸ்ஃபுல்லா கொஞ்ச அமைதியா இருந்துச்சு எனக்கு பசங்க கிட்ட
ஒரு நா கம்பெனில வேல செய்யும்போது ஒரு அக்கா வந்து டீச்சர் அவங்க
ம்
அவங்க டீச்சரு அவ ங்க ஹஸ்பண்டு வந்து டீச்சரு அவர் வந்து ஹஸ்பண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு இவங்க வந்து ப்ரைவேட்டு அவங்க ஒரு கட்டத்து க்கு மேல அவங்களுக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டுல வந்து அதிகமான சம்பளோ இல்ல ஒடம்பு போகுது அவங்களால கத்த முடியல சொல்லிட்டு அவங்க கம்பெனி வேலைக்கு வந்ட்டாங்க என்ன நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்க அந்த அந்த டீச்சர்ல பண்ணுவாங்கல்ல அது பண்ணியிருக்கீங்க பண்ணிட்டு என்ன நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னும் போது அதுக்கு இதுவே பரவால்ல நானு எனக்கு வொ வீட்டு வேல மாரிதா இந்த வேலையு இருக்கு என்னால டீச்சிங் ஃபீல்டுல சம்பாரிக்கவு முடியல ஒழைக்கவு முடியல
ம் ஆமா ஒரு மாரி கொத்தடிம மாரி ட்ரீட் பண்ணுவாங்க சாட்டர்டேஸ்லா லீ இது கண்டிப்பா போய்தா ஆவணு கம்பல்சரி பசங்களுக் ஸ் கூல் இருக்கோ இல்லையோ ஆனா டீச்சர்ஸ் போயாகணு ரெய்னி டைம்லல்லாங் கூட ஆ லீவ் போடுவாங்கல்ல அப்பல்லாங் கூட நம்ம வீட்ல இருக்க முடியாது என்னதா ஆனாலு ஸ்கூல் போயே ஆவ ணு ஒரு ஒரு செகண்ட் லேட் ஆனாலு வந்து நா லீவு ஹாஃப் டே லீவுல போயிறோ அ அத ஜாலியா இருக்கோ சில ஸ்கூல் ஜாலியா இருக்கோ ஆனாலு வேல இருக்கோ எல்லா ஸ்கூல்லயுமே டீச்சிங்னாலே கொஞ்சோ வேல இருக் சுன்னா கத்தற வேல அது இதுன்னு நம்ம ஒடம்பு ஒத்துழைக்கனோ
கரெக்ட்டு தாங்க ஆனா வந்து இத புடிச்சி பண்றாங்கல்ல அவுங்க வந் ட்டு ரொம்ப இதுக்காகவே பண்றவங்க அவுங்களுக்கு எந்த இதுவு தெரியாது ஆனா இவ காலையிலருந்து சாயந்தர வரைக்கு ஒவ்வொரு கிளாஸ்ஸா நிக்கணோ பசங்க சாப்றாங்களான்னு பாத் த்துட்டு அதுக்கப்பறமா நம்ப சாப்பன்னோ எல்லாரையு அனக் ச்சிட்டு கடைசியா வீட்டுக்கு போனோ ஏதா ஒரு பிரச்சனனா போய் குணியணோ அய்யய்யோ ரொம்ப கஷ்டங்க நா எங்க அம்மா வந்து என்ன இந்த டீச்சர் ஃபீல்டுக்கு தா போ சொன்னாங்க
ம் ம்
எந்த டீச்சர் ஃபீல்டா அதுக்கு மட்டு நா போ மாட்ட அப்டி சொல்லிட்டு நானோ சொல்லிட்ட
ம்
ஏனா அது வந்து இருக்கறதுலே கஷ்டமான ஃபீல்டு நா சின்ன பிள்ளைல இருந்தே பாத்தது எ டீச்சர்ல்லா எங்க ட்ட சொல்வாங்க நா சாப்டாம வந்திருக்க உங்களால தா நா சாப்டாம இருக்க எனக்கு தல வலிக்குது உங்களாலதா வலிக்குது அப்டில்லா சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க ஓ நம்ப அவ்ளோ டார்ச்சர் பண்றோ போல இந்த ஃபீல்டுனாலே இப்டி தா போலன்ற மாரி மைண்ட் செட் ஆயிடுச்சு
ஹலோ
நறைய இஷ்யூஸ்லா இருக்குல்ல
ஆமா எனக்குமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல டீச்சிங் லைன்ல ஆனா என்ன பண்றது வீட்ல கம்பல் பண்ணி படிக்க வச்சுட்டாங்க அதுக்கு எங்க அம்மாவு டீச்சரு எங்க பெரிம்மா டீ ச்சரு பாட்டி டீச்சர் எல்லாமே ஹெ ஹெச் எம் எல்லாருமே அ ஆமா எங்க அம்மா பெரியம்மா சித்தி பாட்டி எல்லாறோ அ ஆனா எனக்கு மட்டோ அந்த இது வந்து இப்போ அவுங்கள பாத்து பாத்து எனக் புடிக்காம போயிடுச்சு எங்க அம்மாவ பாத்து பாத்து காலையில போயிட்டு மதியானோ அது ஈவினிங் வருவாங்க
ம் ம் ம்
அ எங்க கூடல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதே இருக்காது அவ்ளவா காலையில ஏதோ ஒன்னுத்த ச செஞ்சோமா சாப்பாடு அப்டின்ட்டு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அத எடுத்து வைக்கர்த்து எல்லாமே வந்து ந எங்க வேலையிலா நாங்கதா பாத்துக்கனோ ஆனா எ ஸ்கூல்ல எ ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலா வந்து ம மதியானோ சுட சுட லஞ்ச் எடுத்துட்டு வந்து அ சிக்கன்னு எஃகு எல்லா வந்து வெச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு போவாங்க எனக்கு அதெல்லா பாக்க குள்ள ரொம்ப அ ஏக்கமா இருக்கோ ச்ச நம்ம அம்மா அம்மாவா ஒரு நாள் கூட இப்டி வந்தது இல்லியே நமக்குன்னு ஒரு வாய் ச சோறு ட்டருது இல்லியே அப்டின்ல்லா தோனோ அதே மாரி ஈவ் னிங்மே நா தா ஃபர்ஸ்ட்டு போவ வீட்டுக்கு போயிட்டு நானே நா டோர் ஓப்பன் பண்ணி தனியா இருப்பே அப்றோ கா ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சி சின்னப் புள்ளையா இருக்கக்குள்ள செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்போலா அப்றோ போவ போவ அப்டே எனக்கு அது பழகிடுச்சு காலேஜ் டைம்லலா பாத்தீங்கன்னா நா தா போயிட்டு எல்லா வீட்ல எல்லா வேலையு காலேல போட்டது போட்டபடி இருக்குல்ல எல்லாத்தயுமுடிச்சு வீட்ட பெருக்கிட்டு பாத்திரோ வெளக்கிட்டு துணி இருந்தா மிஷின்ல போட்டுட்டு ட்டு டீ போட்டு வெப்பே அப்பதா எங்க அம்மா வருவாங்க வந்து அவுங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டீ குடிச்ட்டு அதுக்கப்பறந்தா கொஞ்ச நேரோ ஒக்கார்வோ ஒடனே நைட்டு டின்னரு அடுத்து பாதி வேல நா செய்ற மாதிரியே இருக்கு வீட்ல ஏ தங்கச்சி எதுமே செய்யமாட்டா
ம் ம்
ஆனாலவே எனக்கிந்த எ எனக் டீச்சிங்ன்னு இல்ல எனக்கு வேலைக்கு போற இதுவே இல்லாம இருந்தே நானு வேலைக்குலா போனா ஃபேமிலிய பாக்கமுடியாது இந்த மாரிதா சுத்திக்கிட்டே இருக்கனு அப்டிங்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்குள்ள எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லா ஃபேமிலிய ரன் பண்ணனு ஹஸ்பண்ட் கொழந்த இவுங்கள பாத்துக்குனு கேரிங்கா நாமளு வந்து நா ஹ ஹேப்பியா இருக்கனு இருக்றத வச்சுட்டு மேனேஜ் பண்ணு அப்டிங்ற ஒரு தாட்ல இருந்தே ஆனா சம்பாதிக்கிறது நல்லதுதா அது வந்து நா தப்பு சொல்ல மாட்டே கண்டிப்பா ஆ ஃபினான்சியல் ஃபீரிடம்ன்றது இருக்குனு எல்லா லேடிஸ்க் குமே இருக்கனு கண்டிப்பா சேஃப்டியு கூட அது ஆனா வந்து அதே சமயோ நம்ளால ஆ அ ஒர்க்கையு பாத்துட்டு ஃபேமிலியு பாக்க முடியுனா ஓகே கண்டிப்பா பண்லா ஆ ஃபேமிலிய நம்ம விட்டுட்டு அ சம்பளோ மட்டுந்தா முக்கியோ அப்டின்னு ஓடுறவுங்கள தா வந்து நா அ சொல்லுவே
ஒங்களுக்கு வந்து ஒங்களுக்கு இப்ப ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களே கொஞ்சோ
எப்டி
ஒங்களுக்கு ஃபேமிலியே கூட இருந்து பாத்துக்கிற மாரி ஒரு தாத்தா பாட்டி அந்த மாரி மாமனார் மாமியார் அப்டி இருக்கறனா நீ வந்து வெளில வேலைக் போயிட்டு வந்து ஒங்களுக்கு கம்ஃபட் டபுளா இருக்கு நீங்க மட்டு பாத்துக்ற மாரினா அது கொஞ்சோ கஷ்டமான விஷயந் தா
ஆமா அதேதா இப்போ நா ஏ ஹஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சென்னைல ஒர்க் பண்றாங்க வீக்கெண்ட் போல தா வருவாங்க சோ நா இங்க வந்து நா தனியா தா இருக்கே ஃபா பேரன்ஸ் இருக்காங்க பட் ஆனா சப் போட்டலா இல்ல எனக்கு பெருசா ஸோ நா ஏ பையனையு பாத்து ட்டு நானு போயிட்டு வர எனக்கு முடில வந்துட்டு நா அவன பாக்க முல்லியா செரின்னுட்டு விட்டுட்டே அந்த மாதிரி ஒர்க் ஃபிரம் ஹோம் எதா ட்ரை பண்லாமே அப்டின்ட்டு ஆனா வேலைக்கு போனு சம்பாதி க்குணுங்கறதெல்லா எனக்கு நெறையாவே இருக்கு இப்ப எதாது பிஸ்னஸ் பண்ணணு அந்த மாதிரி ஒரு இதெல்லா இருக்கு ஆனா அத என்னால அது எப்டி அ எப்டி கொண்டு போறது அடுத்த ஸ்டெப்புக்குன்னு எனக்கு அந்த ஐடியா இல்ல ஆ ஆமா அதா பிளாங்கா இருக்கு
ஆ வேலல்லா நெறையா இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே நெறையா வேல இருக்கு
அப்டியா
ஆமா, நமக்கு ஆனா அது தெரியறதில்ல
ஆ ஆமா
ஐ டி வேலைகள்ல கூட அ ஐ டி வேலைகள்ல கூட வந்து ஒரு ஒன் மந்த் ட்ரெயினிங் குடுத்து அதுக்கப்புறோ வந்து வீட்லே இருந்து பாக்குறே மாரி அந்த வேலை எல்லா வந்து சேட் சப்போட்டுன்னு சொல்லுவாங்க கஸ்டமர் கேர் பேசுறது, இப்போ பொருளுலா வந்து இப்போ நம்ப ரிட்டன் போடுறோ இல்லையா
ம்
அந்த மாரி அத வந்து கஸ்டமர் கிட்ட பேசி என்ன பிரச்சன என்ன இஷ்யூஸ் ஏ ரிட் ட்டன் போட்றீங்க அப்டின்ற மாரி கேக்கணு அந்த மாரி ஒரு நல்ல ஆஃபர் வந்ததுங்க நா நான்தா லூசு மாரி விட்டு ட்ட சென்னைல ஆஃபிஸ் சென்னைல இருக்கு இன்டர்வியுக்கு அங்க போனுனு சொல்லிட்டு அதோடே இங்கிலீஷ் மஸ்ட்டுன்னாங்க, ம், நம்பளுக்கு கொஞ்சோ தத்தக்கா புத்தக்கா இங்கிலீஷ்தா அதனால பயந்துட்டு நானு விட்டுட்டே
ஓ எப்டி கஷ்டமர்ட்ட இங்கிலீஷ்ல பேசணுமா இல்ல ஜெஸ்ட் இன்டர்வியூல மட்டு இங்கிலீஷ் அது எதோ நீங்க மேனேஜ் பண்ணிருக்கலாம்ல்ல
கே இப்ப கேஷ்வலா வ ந்து இப்போ அவங்க பேசுறது எனக்கு புரியு நா எ ஆ அவங்களுக்கு புரியிற மாரி நா ஓரளவுக்கு பேசிடுவே ஆனா இப்பே ஒரு கஷ் ட்டரு ஒரு இன்டர்வியூன்னு போம்போது எனக்கு அங்கதா பிரச்சன ஒரு ஃபார்மலா நீட்டா ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா
அதாங்க அந்த இன்டர்வியூ பயந்தா நறைய பேர அப்டியே ஸ்டாப்
இல்ல அப்டி இருந்தே நானு விட்டுட்ட நா இப்ப யோசிக்கிறே ஒன் இயர் ஆவுது அந்த விஷயோ நடந்து நா இப்போ யோசிக்கிறாங்கே நா ஐய்யய்யோ தப்பு பண்ணிட்டமோ அப்டின்னு
ஓ ஆமா நறைய பேர் அப்டிதா விட்டுட்டு வரக்குள்ள வர சான்ஸ விட்டுட்டு அதுக்கப்புறோ ஃபீல் பண்றோ நான்லா ரொம்ப பயப் புடுவே நீங்க மேலோட்டமா சொல்லிட்டீங்க எனக்கு இன்டர்வியூனாலே ரொம்ப பயோ இன்டர்வியூ டேமோ கிளஸ் து எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்டுவே பண்ணிருவேன்னு வச்சுக்கோங்கள ஆனாலு அதுக்கு முன்னாடி நாள்லா எல்லா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்டியே எனக் கு என்ன சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாது ஒரே படபடப்பா இருக்கு தூக்கமே வராது
ம், அதேதா
இன்டர்வியூ போறன்னா நா நானாவே இருக்க மாட்ட
‌ நா ஃபர்ஸ்ட் வந்து நல்லாதா பண்ணிட்ட நா வந்து நறையா எடத்துல வேல செஞ்சிருக்கேங்க நெறைய எடத்துல வேல செஞ்சிருக்கே நெறைய ஃபீல்டு வேல செஞ்சிருக்கே அந்த மாரி எல்லா இருக்க, ஆனாலு எனக்கு வந்து இன் டர்வியூனாலே எனக்கு வந்து பயோ பெரிய இல்ல நா செஞ்சது எல்லாமே சின்ன சின்ன வேல ஏ இப்ப வந்து என்னால வந்து இப்போ எங்க ஊர விட்டு என்னால வெளில போ முடியாத சூழ்நெல இருந்துச்சு அந்த அங்க வேல செஞ்சா அங்கதா செய்யனுன்ற மாரி இருந்தது அதனால நா எக்கச்சக்க எடத்துல வேல செஞ்ச ஆ ஹோட்டல்ல வேல செஞ்ச ஒரு நெட் சென்டர்ல வேல செஞ் இங்க ஒரு சி எஸ் ஐல வேல செஞ்ச ஒங ஆதார் சென்டர்ல வேல செஞ்ச அந்த மாரி எக்கச்சக்க வேல செ செஞ்ச நானு அதனால கொஞ்சோ பெரிய இன்டிர்வியூ